ஹலோ
ஆ சொல்லுடா எப்படி இருக்க நல்லா இருக்கியா
நல்லா இருகேக்கா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லா இருக்கே பேசியே ரொம்ப நாளாச்சு
ஆமா அ ரொம்ப நாள் ஆயிருச்சு
ம் இல்லேன்னா வீக் என்ட்டாச்சும் கால் பண்ணுவ
ஆ வாய்ஸ் என்னோடது கிளியரா இருக்கா ஏதாச்சு சவுண்ட் ஏதாச்சு வருதா பேக்ரெவுண்ட்ல
இல்ல கிளியரா இருக்குப்பா நல்லாாதான் கேக்குது நல்லா பேசு
ஓகே ஓகே ஓகே வீக்கெண்ட்ல் எப்பவும் கால் பண்ணுவேன் ஆனா இப்பல்லாம் வந்துட்டு கொஞ்சோ பசங்களுக்கு கொஞ்ச எப்டி சொல்றது மெச்சூட் ஆக ஆக அவங்களுக்கு ஒரு ஒரு பிளானு அதனால பாத்தீங்கன்னா வெளியே இங்கிய எல்லாம் போயிடுறே நீங்க அந்த மாரி ஏதாச்சும் போவீங்கள எங்கேயாச்சும்
நான் பிளான் பண்ணுவேன் பிளானோட முடிஞ்சு அத எக்ஸிகயூட் பண்ற அளவுக்கெல்லாம் டைம் இரு க்கிறது இல்ல ஏன்னா வீக்கெண்ட் நாலே தெரியும் எப்டியும் நான்வெஜ் இருக்கும் ஹஸ்பண்ட்க் ஒரு நாள் தான் லீவு பசங்களுக்கு இருந்தா கூட ஸ்கூல் லீவு டூ டேஸ் வந்துடும் ஹஸ்பண்ட்கு சண்டே மட்டும் தான் அப்டின்றப்போ அன்னைக்கு நாான்வெஜ் எடுத்து அதோட குக்கிங் ஒர்க் எல்லா முடிக்கிறதுக்குள்ளேயே பன்னெண்டு மணி ஆயிடும் ஏனா காலையில ஒண்ணு தூங்கி எந்திரிக்கிறது லேட்டா தானே எந்திரிப்போ இதுவே எப்பவும் போல கொழந்தைங்க ஸ்கூல் போற மாரி எந்திரச்சோனா தெரியாது அப்ப அந்த பன்னெண்டு மணிக் கி மேல எங்க போறது
ஆமா எல்லா இடதுலயு இப்டித்தான் இருக்க ஆனா ஃபஸ்டைம் நானும் அப்டித்தான் பண்ணிருந்தேன் பட் ஆனா அதுக்கப்றம் போக போக பாத்தீங்கன்னா இந்த மாரி பிளான் பண்ணிட்டு இப்போ நைட் ஆனாலும் போயிரலான்ற மாரி பசங்க இருக்கிறதுனால பிளான் பண்ணிருந்தாங்க
ஏ நெஜமா பகல்ல போறத விட நைட்டு போறது நல்லா இன்ட்ரெஸ்ட்டாவே இருக்குடா ஏனா இப்போ சொந்தக்காரங்க எல்லா ஊர்ல இருந்து வந்தாங்கன்னு வெச்சுக்கோயேன் அவங்க சாயங்கால டைம் திடீர்னு படத்துக்கு போலாமா இப்படி ஏதாவது சொல்லி பிளான் பண்ணுவாங்க அப்போ எங்க ஏரியில இருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளேய தேட்டர் இருக்கு நல்லாவும் இருக்கும் அங்க அப்ப அங்க ஒரு டைமும் ரெண்டு டைமு போயிருக்கோ அப்ப அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பகல்ல போற எக்ஸ்பீரியன்ஸ விட நைட்டு கொஞ்ச நல்லாவே இருக்கு ஜாலியாவும் இருக்கு பெருசா ஹீட்டும் தெரியாது நல்லா இருக்கு
ஆ ஆ ஆநைட்டு நல்லது ஏனா இங்க எல்லா பாத்தீங்கன்னா மொஸ்ட் தேட்டர்ங்களால போக மாட்டோ இந்த எப்டி சொல்றது இந்த ரிவர் சைடு எல்லா இருக்கும் பாத்திருக்கீங்களா அங்க நெறைய ஷாப் சு இருக்கும் நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி ஆனாலுமே அங்க எப்பமே எப்டி ஒரு ஏழு மணி ஆளுங்க அப்டியே நெறைய பேர் இருப்பாங்க அப்ப போய் பாத்தோம்னா நல்லா எப்டி சொல்றது நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா ஆய்ரு மைண்ட் எல்ல எதா ச்சு டென்ஷன்லா இருந்து போயி அந்த ரிவர் சைடுல நின்னுடோன மைண்டே அப்படியே ஃபுல்லா ஃப்ரஷ்ஷயிரும் ஏன்ன சின்ன வயசுலல்லா கொழந்தைங்க வந்துட்டு இந்த மாரி கேட்கும் போது வேண்டா வேண்டா அப்டின்னு சொல்லிட்டோ இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு எல்லாருமே போறாங்க இப்ப பக்கத்து வீட்ல யாரச்சு போனாங்கன்னா அவங்க போறாங்க வாங்க போலாம் அப்டின்னு சொல்லிட்டு அவங்களா இது எப்டி் ஃபஸ் நம்மல்லா சின்ன வயசுல அம்மா வேண்டான்னு சொன்னா நம்ம விட்டுருவோ அதுக்கப்றம் அடிதான் ஆனா இப்ப இருக்கிறவங்காலாம் அந்த மாரியே கெடையாது
அதெல்லா காலம் மாறி போச்சுட எப்டி சொல்றது அவங்களுக்கு வந்துட்டு அ நம்ளோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்குள்ள இருக்கும் கண்டிப்பா நம்ம இருபது வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா எத்தனயோ விஷயங்கல எதிர் பார்த்திருப்போ கல்யாண ஆனதுக்கு அப்றம் அந்த கொழந்தைங்க வரும் போது எப்டியோ டி என் ஏ மூலமாவாச்சு அவங்களுக்கு அந்த ஆசைகள் எல்லா போயிடும் போல இருக்கு நம்ம சின்ன வயசுல எதயெல்லாம் கேட்டு அடம் பிடிப்போமோ எதெல்லாம் செய்யணும்னு சொல்லுவோமோ ஆனா ஒரு அடியோ இல்ல அந்த முகத்தோட சேஞ்சஸ் பாத்தம்னாலே ஆஃப் ஆகி உக்காந்துருவோ கேக்க மாட்டோ ஆனா நம்ம எதுக்காகல்லா ஏங்கினுமோ அதெல்லா அவங்க ஓப்பனப்பா இப்ப கேக்குறாங்க
கண்டிப்பா பிரச்சனை இப்போ இருக் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் இப்ப வந்து என்னாகு ஓவரு ஆக்டிவா இருக்காங்க அப்ப நா அப்டியே யோசேன் இனி வரப்போற ஜென்ரேஷன்ல எப்டி இருக்கு அ இப்ப எல்லா பாத்தீங்கன்னா ஒன்னு வேணு அப்டின்னா ஒரு தடவ ரெண்டு தடவ கேப்பாங்க அதுக்கப்புறோ வந்துட்டு வேண்டா அப்டின்னு சொல்லிட்டோனா அவ்ளோதா அதுக்கப்புறோ சாப்பிட மாட்டாங்க வெளியன நா எங்காயாச்சு போயிருவே அதாவது நம் நம்மள அம்மா நம்மள விட்டுட்டு அம்மாவா ஆ அப்ப வந்து நம்பள மெரட்டுவாங்க அத இப்ப பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டாயிருச்சு அவங்க நம்மளை சொல்லிருறாங்க நா இந்த மாரி சாப்பிட மாட்டே நா எங்காயாச்சு போயிருவே இந்த மாரி சொல்றதுனாலேயு பயோ வந்துடுது எங்கோச்சு போயிடுவாங்களோ ஏதாச்ச பண்ணிருவாங்களோ அப்டின்ற மாரி யோசிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல வந்துகிட்டு இருக்கு இப்போ
ஆமா அதுவு சரிதா இப்போ நீ எல்லா பாத்தீன்னா இந்த ரிவர் சைடு எல்லா போவே அப்டின்னு சொல்ற அதெல்லா ரொம்பவே நல்ல விஷயோந்தா சொல்லணு ஏன்னா இங்கெல்லா பாத்தீங்கன்னா ஆ கொளோ இருக்கு ஏன்னா எங்க ஏரியா பக் கோ வந்துட்டு டோட்டல் டிஸ்ட்ரிக் ஃபுல்லாவே நெறைய கொளங்கள் இருக்கு அது பக்கத்திலயே பாத்தீங்கன்னா ஃபுல்லா பார்க் ஏரியா மாதிரி நல்லா டெவலப்டா கட்டி வச்சிருக்காங்க போனா நல்லா இருக்கு ஆனா அங்கேயே எட்டு ஒம்போது மணிக்கு மேல அளவுட் இல்ல போலீஸ்காரங்க எல்லாருமே வந்து போக சொல்லிருவாங்க அப்ப உனக்கு நைட்டு ஒரு மணி வரைக்கு அலோவுட எல்லா இருக்குன்னா இந்த பௌர்ணமி டைம்ல மிஸ் பண்ணாம போயிரு கொஞ்சோ நல்லாவே இருக்கு
ஆமா ஆமா ஆமா ஆ இங்க வந்துட்டு இது ரோட் சைடுக்கா ஃபில் அண்ட் ஃபுல் ரோட் சைடு மெயின் ரோடு அது அ வண்டிங்க பாசாயிட்டே இருக்கு அதுனால அந்த பிரச்சனையெல்லா இல்ல அங்க கூட பாத்தீங்கன்னா ஓபீஸ் க்கெல்லா வந்துட்டு மார்னிங் எந்த ஒரு பிஸியு இருக்காது வானிலல்லா பாத்தீங்கன்னா ஒரு சாத்தியே கெடக்கும் ஒரு ஓபன் பண்ணுவாங்க ஓபன் பண்ணிட்டு ஒரு எனக்கு தெரிஞ்சு நைட்டு த்ரீ ஓ கிளாக் மிட் நைட் த்ரீ ஓ கிளாக் வரைக்கும்மாச்சு ரன் பண்ணுவாங்க இங்க எல்லா ஏன்னா அப்பதா வந்துட்டு நெறைய ஃபேமலீஸ் வருவாங்க அதுவு இந்த சம்மர் டைம் எல்லா சொல்லவே வேண்டா ஆ வீட்டை விட்டு வெளி வீட்டுக்குள்ளா இருந்து அவ்ளோ சூடு அப்போ வீட்டை வீட்டு வெளி எப்படா போவோனு கா நெனைக்கிறே எப்ப அங்க எந்த டைமுக்கு போனாலு அங்க அவ்ளோ ஆளுங்க இருப்பாங்க கொ சின்ன கொழந்தைக இந்த இந்த டூ வீலர்ல எல்லா வருவாங்க ஃபார்ட்டி டேஸ் எல்லதா ஆயிருக்கு அந்த கொழந்தய தூக்கிட்டு எல்லா வருவாங்க ஏன்னா எல்லாரு ஒரு ரிலாக்சேஷன் அந்த வீக்ண்ட்லனாலே எல்லாத்துக்கு வந்துட்டு ஒரு பெரிய ரிலாக்ஸ் ஷேஷனா தா பாக்குறாங்க அதுல இப்ப மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இப்ப நெறைய பேர் வந்துட்டு சண்டே மட்டு இல்லல்ல எ ஒவ்வொத்தருக்கு வந்துட்டு டூ டேஸ் எல்லா லீவ் இந்த கவர்மெண்ட் ஜாப் வந்தங்கின்ட்டு இருக்கறவங்க ஐ டி பில்ட்ல இருக்கறவங்க எல்லா ஆ ஒரு டூடேஸ்ல ஆனா பரவாயில்ல எல்லா ஃபேமிலிஸும் ஓகே அப்டின்றாங்க
ஹெட்போன் ஏதாது போட்டுட்டு பேசுறியாடா வாய்ஸ் அப்பப்போ கம்மியாகு லோவாவு மாறிகிட்டே இருக்கே
ஆமா ஹெட் செட் தா போட்டு இருக்க ஏ தெரியுமா காதில வச்சா போனை கிளியர் ஆகுறதில்ல இப்ப பரவாயில்லையா
ஆ இப்போ ஓகே அட்லீஸ்ட் ஏனா கொஞ்சோ ரொம்ப ஆடிக்கிட்டே இருக் இருக்குற மாரி இருக்கும் வாய்ஸ் பின்ன திடீர்னு பார்த்தா ரொம்ப லாங்ல இருந்து பேசுற மாரி இருக்கு
ஓகே ஓகே இப்ப கொஞ்சோம் பாத்துக்க
ஓகே
இப்ப இன்னேறத்துல்ல யார அனுப்பிருப்பாங்க
ஆ இப்போ கிளியரா இருக்கு
ஓகே ஓகே ஆ அந்த மாரி ஒவ்வொரு ப்ளானு நீங்களும் ப்ளஸ் பண்ணுங்க வெளியே போங்க இப்ப லைட்டா இருந்தாலும் போவ ரொம்ப ஒரு ரிலாக்சேஷனா தா இருக்கும் ஏன்னா அவுங்க நெனைக்கிற மாரியே கெடையாது அதெல்லா நீங்க இங்கலாம் நல்லா தூங்கிட்டு இருக்கிறங்க ஆனா போக ஆரம்பிச்சுட்டோனா நம்ம அதுக்காவ கை ரொம்ப உக்க ஆரம்பச்சிருவோம் என்னோட ஒரு அனுபவத்துல சொல்றே இப்பெல்லாம் போகிறதுக்கே புடிக்காது போகலாம் உங்ககூட போலைங்கன்னா ஆ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எப்பவாது இங்கிருந்து அவுங்க வீட்டு ஆ போய்லானு அது எப்டி ஜக்கு வேற எங்கயும் போ என்னது மதியோ எங்க போ ஒரு ஒரு வாரோ போகுதே எங்க வீட்டுக்கு வந்தது லாஸ்டே நைட் இத ரொம்ப
சேரி ஓகேடா என்ன முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் ட்ரை பண்ணோ ஆனா போக ரெடி ஆயிட்டோனு வச்சுக்கோயே அப்டியே டக்கு டக்கு நம்லு மூவாகி போய்டுவோம் அந்த படுத்துட்டோம் அப்டின்னா சாப்புடுவோம் கொஞ்ச நேரம் படுப்போம் ஆ சில டைம் என்ன சொல்லுவாங்க ஒரு ஹாப் நவர் படுத்துட்டு எந்திரிச்சுக்கலா அப்டினு ஹஸ்பண்ட் சொல்லுவாரு சேரி சொல்லி படுத்தா ஒண்ணு அந்த சாப்ட டயடுக்கும் பின்ன அன்னிக்கி ஒக்காந்து அது இதுல்லா வேல செஞ்ச ஒரு டையடுக்கும் தூங்காத தோணுமா தூங்கிடுவோம் தூங்கிட்டா பின்ன எந்திரிக்கவே முடியாது அப்டியே ஆஃப் ஆய்டும் இதுவே தூங்காம அப்டியே அப்ப இருந்தே கொஞ்சம் ரெடி ஆயிட்டு இருக்கோ இல்ல ஏதாச்சும் ஒரு கொஞ்ச நேரம் டிவி அது இதுன்னு பாத்துட்டு அந்த டைம் ஆனதும் ரெடியாக ஆரம்பிச்சுடோம் அப்டினா அடுத்த ஹாப் நவர்குள்ளேயே ரெடி ஆய்ரலா ஹாப்னவர் இல்லன்னா மேக்சிமம் குளிச்சு ரெடி ஆகணும்னா கூட ஒன் அவர் தா ரெடி ஆயிட்டோம்னா போயிருவோம் பின்ன போனா நைட்டு எத்தன மணி ஆகுதோ அப்டிதா சில டைம் பசங்களுக்காகவே வெளியவும் போவோம் இங்க இருக்க பார்க்கு அந்த எடத்துக்கெல்லா போனோம்னா கொஞ்சோ ஜாலியா இருக்கும் அது எ எங்க ஏரியால பாத்தீங்கனா ட்ரிபிளஸ் பார்க்குன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு அங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபுட் ஐட்டமும் அங்கேயே இருக் கறதால கொழந்தைங்க வெளையாடுற பிளே ஏரியாவும் இருக்கு சாப்புறதுக்கான ஃபுல் கேண்டீனும் இருக்கும் ரொம்ப ரேட்டும் கம்மின்றதால நல்லா இருக்கும் போனமா சாப்ட்டோமா ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கறதால நம்மளுக்கு அங்க போனா கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாவும் இருக்கும் இதுவே வெளிய மத்த பார்க்ல்லா போனோ அப்டின்னா அங்க வெளிய விக்கிற ஸ்நாக்ஸ் நல்ல ரேட்டு தா சின்ன சின்ன பேக்கெட்ல இருக்றதே தேர்ட்டி ருபீஸ் பார்ட்டி ருபீஸ் சொல்லுவாங்க அத நம்ம குடுத்து வாங்கிதா ஆகணு அதுலயே பாத்தீங்கனா ஒரு அமௌண்ட்டு கழண்டுரு
ஆமா ஆமா அதெல்லா ஆனா ஃபுட் ஐட்டம் வந்துட்டு நம்ம பாத்து போகுற மாத்தா எல்லா எடத்திலயு பாத்தீங்கனா இப்ப இங்கெல்லா எப்டி பயோனா அ அந்த நா சொன்னேல ரீவர் சைட்ல பாத்தீங்கனா ஃபுல்லா வந்துட்டு இந்த ஸ்மோக்டு ஃபுட்ஸ் இருக் க்கிதுல்ல அதாவது இப்ப வந்திருக்கேதுதே இந்தன் ஃபம் ஷவர்மா இந்த மாதிரி ஸ்மோக்டு ஃபுட்டு ஃபுட் இப்பஜ் ரொம்ப ஜாஸ்தி அங்க வந்துட்டு ஒரு ப எப்டினா நம்மளுக்கு பய வந்துரு அ ம் ரெகுலரா அந்த ரொம்ப கஸ்டமர்ஸ் எல்லா ஜாஸ்தி பட் ஆனா ஒரு எனக்கே ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சு இவுங்க நேத்து இருக் க்றத வந்துட்டு குடுக்கறாங்களோ அந்த மாதிரிலு ஒவ்வொரு எல்லா கடையு நா சொல்ல கெடையாது ஏதாச்சு ஒரு கடைல அது பாத்தீங்ன்னா ஹெவி ரேட் தா அங்கெலா பாத்தீங்கனா ஒரு நார்மலி ஒரு ஐஸ்கிரீமே எப்டியு ஒரு ஒன் ட்வெண்டி எல்லா வந்துரு ஏனா அவ்ளோ மூவிங்கா இருக்குது அந்த எடோ அ ப் ப்போ அவுங்க வந்துட்டு அதுக்கு அப்ப ஈப் அதுக்கு அவ ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு நாங்க ஒன்னுமே தெரியாம ஓகே அங்க போய் பாத்துக்லா அப்டினு சொல்லி போயிட்டோ அதுக்கப்பறோ பாத்தீங்கனா புல் ஏனா நம்ம பெரியவங்க கூட கொஞ்சதா இது பண்ணுவோ ஆனா கொழந்தைங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்ப அவுங்களுக்கு வந்துட்டு வாங்கிட்டு போக ஆரம்பிச்ட்டே
சேரி ஓகேடா பேசுனா பேசிகிட்டே இருப்போ ரொம்ப நேரோ பேசியாச்
அம்கு ஓகே பாய்க்கா